பாத்தீங்களா
ஆ நல்லா இருக்கே தோழி நீங்க நலமா இருக்கீங்களா
நா நல்லாதா இருக்குறே இணைப்புக்கரோ நல்லா இருக்கா சரி பேசுறது தெளி
ஆ சரியா இருக்கு ஆ சரியா இருக்கு தோழி என்னோட இணைப்பு சரியா இருக்கா
ஆ நல்லாருக்கு நல்லாருக்கு என்ன சமச்சீக இன்னக்கி
இன்னக்கி சாம்பார் தோழி
சாம்பாரா நல்லது ஏதோ ஒரு சாப்பாடு ஆ ஏதோ ஒரு
அந்த கொழம்பு அந்த கொழம்பு யோசிக்கிறதே வந்து பெரிய வேலையா இருக்கு பாத்தீங்களா என்னன்னக்கி என்ன கொழம்பு வைக்கணு அதுக்கு என்ன பொரியல் வைக்கணு அதுக்கு காலேல என்ன செய்யணு நைட்டுக்கு என்ன செய்யணு அத யோசிக்கிறதே வந்து ரொம்ப கஷ்டமான வேலையா இருக்கு மத்த வேலையெல்லா கூட கட் டக் டக்குன்னு பாத்துரலா போல ஆனா இந்த கொழம்பு யோசிக்கிறதுதா பெரிய வேலையா இருக்கு அத நம்ம சொல்லுவோ ஒண்ணு சொல்லுவோ பட் ஆனா வீட்ல என்ன சொல்லுவாங்க இல்ல வேணா அப்டிம்மா பசங்க எல்லா சொல்லுவாங்க அய்யய்யோ இதுவா இல்ல வேணா வேணா இத செய்யே அப்டின்பாங்க அந்த மாரி அவுங்களுக்கு ஏத்த மாதிரி அத அட்ஜஸ்ட் பண்ணி அதெல்லா வச்சு செய்றதுதா பெரிய வேல
இப்ப வந்து ஏழு நாளு ஏழு வகையா சாப்டுறோ சமைக்கிற மாரி இருக்கு ரிப்பீட் ஆக கூடாது ஒரு சமைச்சதே திருப்பி வரக்
ஆ ஆமா ஆ சமச்சி அதுல ரீப்பீட் ஆக கூடாது அது பசங்களுக்கு பிடிச்சதா இருக்கணு அந்த டைம் குல்ல நம்ம அத செய்யணு அந்த மாதிரி நிறையா இருக்கு நம்ம சாப்டுவாங்கன்னு நெனைச்சி செய்வோ பாத்தா அன்னக்கின்னு பாத்து இருந்துரு சரி கொஞ்சமா செஞ் சோன்னா அன்னக்கின்னு பாத்து காலியா எதுக்கு இன்னு செய்யாம இருந்தீங்க அப்டின்னு கேப்பாங்க அந்த அவங்கள திருப்தி படுத்தவே முடியாது
நா அதுதா என்ன பண்ணிருவேனா டூயின் ஒன்னா சமச்சிருவே எப்பயுமே எப்பவாது மதியோ என்ன சமக்கிறமோ அத ஆ நைட்டுக்கு அதே கொழம்ப வச் சிக்கிற மாரி பண்ணிருவே
ஆமா அது அப் அது அப்டிதா நம்ம தனி தர்தா மேபி இல்ல கொழம்பு தீந்துருச்சி இல்ல கொழம்பு எதுவு செய்யல கம்மியதா இருந்துச்சின்ற பட்சத்துலதா நம்ம நைட் சட்னி அரைப்போ இல்ல வேற ஏதாவது நம்ம வந்து கலவ சாப்பாடு செஞ்சுட்டோ ஒரு தக்காளி சாப்பாடோ இல்ல ஒரு புளி சாப்பாடோ இல்லவ் தேங்கா பால் சாப் பாடோ அந்த மாரி எதாது வெரைட்டி ரைஸ் எதாவ் செஞ்சுட்டா மட்டுந்தா நைட்டு நம்ம சட்னி அரைக்கிற மாரி இருக்கு. மத்த நேரோ எல்லா வந்து அந்த கொழம்பே நமக்கு இருக்குல்ல சோ அதைய வெச்சே நம்ம சமாளிச்சற வேண்டி ஆ ஆ ஆமா கண்டிப்பா.
ஒரு கறி கொழம்பு வெச்சாக்கூட நைட்டுக் ஒரு சப்பாத்திக் போட்டுக்கல்லா. ஆ இவ்வ அ அது மாரி
புளி கொழம்பு அந்த மாரி எதாது வெச்சாலுமே இது பண்ணிக்லா எதாவ் ஒன்னு சாப்
ம் இப்ப ரசம்ல்லா வெச்சா உ நைட்டுக்கு சட்னி தா அரைச்சாகணு. அ ஆ தயவுஸ்
கீர். ரசோ வெக்கிற அன்னிக்குதா வந்து நைட்டு அந்த த்த சட்னிக்கு வேற சண்ட வரு. எனக்கு வந்து தேங்கா சட்னிதா வேணு எனக்கு தக்காளி சட்னிதா வேணு சாப்புட்ற அந்த சாப் புட்ற அந்த ரெண்டு தோசைக்கி இவ் ஒரு ஆளுக்கு ஒரு சட்னி அரைக்கணு.
ம் அப்புடி தா புள்ளைங்க.
வேணா அப்டின்ற மாரி அ அப் அந்த பிள்ளைங்கள திருப்தி படுத்வே முல்ல செரி ஓகே இது தான செரி சாப்புடுவோ அப்டின்ற மாரியே சாப்பட மாட்டாங்க இது ஏ இது இருக்கு? ஏ இது இல்லையா அப்டிம்பாங்க.
நா அப்பிடிதா ரசோ வெச்சாக்கா ரச ரசோ வெக்கிற அன்னிக்கு உருளகெழங்கெல்லா‌ வாங்கி வறுக்க மாட்டே ஒரு நூர்ருவாய்க் கறியே வாங்கி கிரேவி பண்ணி உட்ருவே. நைட்டுக்கு தொட்டுக்கறதுக்கு ஆயிருமே அப்டியென்னு அ அப்புடி இல்லன்னா நூர்ருவாய் க்குவு ரால வாங்கி அதோட கொஞ்சோ ண்டு உருளகெழங்க மிக்ஸ் பண்ணி அது ஒரு கிரேவி மாரி வெச்சு உட்ருவே நைட்டுக்கு ஆயிரு.
அப்டியா நல்லாருக்குமா ரால்லா உருளக்கெழங்க போட்
ஆ சூப்பரா இருக்கு. கறி கொழம்புல எப்பிடி உருளக்கெழங்கு போட்டு செய்றமோ அதே மாரியே இருக்கு.
ஆ
நம்ம வெங்காய தக்காளிய கொஞ்சோ கூட போட்டு குவான்டிட்டி கூட போட்டு செஞ்சோம்மனா கிரேவி கொஞ்ச கூட வரு.
ம் அது ஓகே நா தொக்கு மட்டுந்தா செய்வே பட் ஆனா உருளக்கெழங்க போ போட்றது இப்பதா நா கேள்விப்பட்றே ம் அதுலே உருளக்கெழங்
உள்ளக்கெழங்கு தக் காளி வெங்காயோ போட்டு கொஞ்சோ வதக்கனதோட உள்ளகெழங்கியி எப்பிடின்னா என்ன சைஸ்ல இருக்குமோ குட்டி குட்டியா நறிக்கி கிடுங்க. பெருசு பெருசான அ குட்டி குட்டியா அ குட்டி குட்டியா நறுக்கிட்டுப்ப
தா இருக்குன்னா கொஞ்சோ பெரு அத விட ரால விட இது பெருசாதா உருளக்கெழங்கு மட்டுதா தெரியுல்ல.
சூப்பராருக்கு டேஸ்ட்டா இருக்கு. ம் நல்லா இருக்கு. அது போட்டு செய்யலா சௌசௌவு போட்டு செய்யலா.
ஆ.
ஆ நாங்கஸ் ஆ சௌசௌவு போட்டு செய்யலா அது நல்லா இருக்கு. காயோட சேந்து போயிரு அது டேஸ்ட்டு வர்ட்டா நீருக் காய் மாரி இருக்கும்ல இது ரோஸ் சேரயில்ல நல்லா சே டேஸ்ட்டா இருக்கு அ சௌசௌவு போட்டு செஞ்சிருக்குறே. சொரக்கா போட்டு செஞ்சிருக்குறே உள்ள கெழங்கு போட்டு செஞ்சுருக்கறே. சொரக்கானா நறையா போடக்கூடாது கொஞ்சோண்டு போட்டா போது சொரக்கால்லா நறையாப் அ கொஞ்சோ அ அதோட சேந்துச்சுன்னா போப் உருளக்கெழங்கு எவ்ளோ டேஸ்ட்டு இருக்கோ அதே டேஸ்ட்டுக்கு வரு அ அது மாரி செய்வோ. ஆ ஒரு மாரி டிஃப் டிஃப்ரெண்ட்டா எதா செய்வோ எங்கல்லா வந்து தாளிச்சா ஒன்னு வப்போ. அது வந்து இன்னிக்கு வெள்ளிக்கெழம வந்து இன்னிக்கு வக்கலான் பாத்தே அது எங்களால வக்க முல்ல கறி வாங்கியாந்து குடுக்க ஆள் இல்ல அது உங்களுக்கு தெரியுமா தால்ச்சா வெக்க
ஆ தெரியாது தோழி ஆனா சாப்ட்டுருக்கே பிடிக்கு பட் ஆனா நா நா செஞ்சதில்ல அதை கட கள்ளப்பருப்பு போடுவாங்க அப்புற காய எல்லா போடுவாங்க அதெல்லாமே தெரியு சௌச்சவ் வாழக்கா கத்திரிக்கா அது எல்லாமே மாங்கா எல்லாமே போட் டு செய்வாங்கன்னு தெரியு மத்தபடி அது எப்டின்றது தெர்ல நீங்க வேனா சொல்லுங்களே
ஹ அதாவது நா வந்து ஒரு முந்நூறுபாய்க்கு கறி வாங்கிட்ருந்தே முந்நூறுவாய்க்கு ஆட்டுக்கறி தா வாங்கனே கோழிக்கறில செய்ய முடியாது ஆட்டுக்கறிலா முந்நூறு வாய்க் முன்னூறுபாய்க்குனா எலும்பு கறி எல்லா சேர்த்து குடுப்பாங்க நீங்க தால் ச்சாவுக்குன் சொல்லி கேட்டாதா அதுக்கு தகுந்த மாரி குடுப்பாங்க அத வாங்கிட்டு வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கிடுங்க அதுல முடி இருக்கு தொ கொழுப்பு இருக்கு எல்லாருக் கு அதெல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்ப வந்து ஒரு டம்ளர் தோரம் பருப்புன்னா அர டம்ளர் கள்ளபருப்பு சேத்துக்கிடுங்க ஆ அது தோ அ தொவரம் பருப்பயு கள்ள பருப்பயு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட இந்த கறியயு நல்லா கழுவி வச்சிருக்கறது எல்லாத்தையு போட் டு அத கறி துவர பருப்பு கள்ள பருப்பு கறி எல்லாமே முழுகுற அளவுக்கு தண்ணிய வெச்சுக்கிடுங்க குக்கர்ல குக்கர்ல ஆ வச்சிட்டு கிட்டதக்க உங்களுக்கு வந்து ஒரு பத்து விசில் வுட்ருங்
ம்
பத்து விசில் விட்ருங்க கொஞ்சோனு ஆ அதோட என்னோடைய போ வேகாது ஏனா கள்ள பருப்பு லேட் ஆகு அது ஒண்ணு பெரச்சனை இல்ல உங்களுக்கு வந்து ஒண்ணு பெரச்சன இல்ல அதோட வந்து ஏனா அஞ்சி விசில் உட்டீயல்னா கள்ள பருப்பு முழுசு தா இருக்கு நீங்க அப்டி இல்ல நீங்க விசிலு கம்மியா வைக்கிறியனா கள்ள பருப்ப வந்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடிக்கே ஊற வச்சுருங்க
ஆஹ் ஊற வெச்சட்டு அரைக்க ஊற வெச்சுட்டு விசில் போடும்போது
ஆ ஆறு விசில் வச்சில்லா ஏனா கறியும் வேகனுமுள்ள உங்களுக்கு ஒரு ஆறு விசல் வெச்சுருங்க அந்த கறியோட கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சோண்டு சேர்த்துக்கிடுங்க கொஞ்சோ வேகு சீக்கிர வேகும் அத இத வந்து வேக வெச் இது ஒரு ஆறுப விசுலு ஆயிடுச்சா அதுக்கெடையில நீங்க இங்குட்டு என்ன பண்ணணுன்னா கத்தரிக்கா தால்ச்சாவ்ல என்னன்ன காய் போடனுனா கத்தரிக்கா மாங்கா மாங்கா உள்ள கெழங்கு அடுத்து வந்து வாழக்கா வா இதுப்பே கேரட்டு
ஆஹ்
கேரட்டு ஆ ஆ அதெலா போடணு எப்டி போடணுனா பெரிய சைஸா போடணு
ஆமா ம் சின்னதா போடக் கூடாது ஆஹ் அதுல எல்லாமே ஓரளவுக்கு பெருசா போட்டாதா அது காய் வெந்து இது பண்ணி கொஞ்சம் முழுசா இருக்கும் இல்லன்னா ரொம்ப கரைஞ்சிரு கெழம்புலையே
அதோட என்னோட இத போட்டுவுட்டு இப்போ என்னனு இந்த காய் போட்ருக்கோம்ல இந்த காய வந் கௌ குக்கர்ல இருந்து வச்சிருக்காம ஒரு பெரிய சட்டில மாத்திக்கிடணு ஒரு ஈய சட்டில நல்ல பெரிய சட்டில இந்த வா ஆ இது நம்ம வேக வெச்சு வெச்ச அந்த பருப்பு காயி இது இது அது என்னது கறி எல்லாத்தையு சேத்து கொட்டிட்டு காயெல்லா அள்ளி போட்றணு அதோடு என்ன பண்ணணு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயோ ஒரு தக்காளி ஒரு பச்ச மொளகா இதையும் தூக்கி போட்றோணு அஹ் போட்டு நல்லா வேக உட்டுருவ வேக உட்டவொனே நல்லா கொதி வரு கொதி வந்து வெந்து அத காய் புடிச்சு பாத்தீங்கனா வெந்துருக்கான் தெரியு ஒவ்வொரு கை ஒவ்வொரு நேரத்துல வேகு மூணு லைட்டா உப்பு போடுக்குனுங்க உப்பு போட்டு வேக வச்சிரு அத காய்ல அப்பதா உப்பு சேரும் அந்த நேரத்தில்ல இங்க என்ன பண்ணணு தேங்காவ தேங்கா வந்து திரிவி ஆ அதோட கொஞ்சோனு சோம்பு கசகசா
ம்
போட்டு தேன் கொஞ்சோன்டு முந்திரி இருந்தாலு சேர்த்துக்கிடலா இத வந்து அரைச்சிக்கிடணு இங்குட்டு ஒரு சைடு அரைச்சுக்கிடணு இப்ப கொதி வந்து வெந்துக்கிட்டுருக் வெந்துருச்சு காயொல்லா வெந்துருச்சுனா அதோட என்ன பண்ணணு நாங்க வந்து ஜீரகம் சோம்பு மெளகு மஞ்சள் போட்டு ஒரு தூள் அரைச்சு வச்சிருப்போ கசகசா எல்லா சேத்து அதுல ஒரு ரெண் அதுல ஒரு ரெண்டு ஸ்பூனு இல்ல மூணு ஸ்பூன் போடுவோ அப்பற வந்து மல்லி தூளு மெளகா தூளு கொஞ்சம் போடுவோ இந்த அரைச்சி வச்சிருக்கல அந்த இது தேங்கா தேங்கா அரைச்சு வச்சிருக்கம்ல இதெல்லா போட்டு நல்லா கொதிச்சு நல்லா பாத்திங்கன்னா கொழம்பு நல்லா வாட செமையான வரும் அதுக்கப்பற ஒரு எண்ண சட்டில இஞ்சி பூண்டு நம்ம கறில போட்டுட்டோ இருந்தாலு நடு வ சொல் அ இன்னோரு எண்ணசட்டில எண்ணய வச்சு பட்ட கிராம்பு ஏலக்கா இந்த எல இருக்குல்ல பிரிஞ்சு எல்லாத்தையு போட்டு தாளிச்சு அதோட வெங்காயம் கொத்தமல்லி புதினா எல்லாத் தயு போட்டு தாளிச்சு இத தூக்கி அதுல ஊத்திறணு ஆ தாளிச்சி ஊத்துறது இத தாளிச்சி அதுல ஊத்திறணு ஊத்திட்டன்னா அவ்ளோதா மத்தியான சாப்பாட்டுக்கு ஆய்ரு நைட்டு தோசை இட்லி நாலு தொட்டுக்கலா சப்பாத்தி போட்டாலு போட்டுக்கலா எத்த புரோட்டாவுக்கு ஊத்தி டலா எல்லாத்துக்கு
ஆமா எல்லா எல்லா எல்லா இதுக்கு எல்லா எல்லா எல்லா எல்லா டிஸ்ட்க்குமே வந்து இது ஆப்டா இருக்கு
ஆ ஆப்டா இருக்கு நா மொத நாளு வச்சேனா மறு நாள் கால்ல தோச இட்லி வரையு வச்சுக்கிடுவ ஒன்னுமே பன்னாது வேஸ்ட் வேஸ்ட்லா ஆகாது வேகஸ்ட் ஆகாது ஏன்னா அதுல நெறய பொருள் சேத்துருக்கோ அதனால ஒன்னு வேஸ்ட்டாலா ஆகாது அ அப்டி வந்து செய்வோ அ ஆ அதே மாரி ஸ்வீட்ல வந்து வட்டலப்பனு ஒன்னு செய்வோ முட்டைல செய்வோ எங்க இதுல வட் வட்டலப்ப
வட்டலாப்போ ஓ செரி செரி ஆ
நியு யூடியூப்ல இதுலல்லா போட்டு பாத்தனா கூட தெரியு வட்டல்லப்போமு நல்லாருக்கு வட்டலப்போன்னு ஒன்னு செய்வோ இனிப்பு சூப்பரா இருக்கு அப்பறமேல் பிரியாணிக்கு ஸ்வீட் வப்பாங்க அது தெரியுமா உங்களுக்கு தக்காளி ஸ்வீட் ட்டு வப்பாங்கல்ல தக்காளி பேரிச்ச பழத்துல
இல்லயே தோழி நா அந்த மாரில்லா எத்து இது பண்ணதுல ஒன்னு பிரெட் அல்வா சொல்லுவோ இல்ல கேரட் அல்வா சா சாப்டுவோ அந்த மாதிரி தா
இல்ல ஃபங்கஷன்ல எல்லா பிரியாணிக்கு தாள்ச்சா
ஆ தாள்ச்சா பிரெட் அல்வா தருவாங்க பிரெட் அல்வா பாத்திருக்கே இல்ல ஏதாவது அந்த கொய்யாப்பழ அல்வா அந்த மாதிரி அந்த மாரிதா பாத்திருக்கே நீங்க சொல்ற அந்த தக்காளி இதெல்லா பாத்
துலு தக்காளியு பேச்சம் பழம் போட்டு ஒரு ஸ்வீட்டு வெப்பாங்க நல்ல டேஸ்ட்டா இருக்கு அது அதுபடி பாயசம் மாரி பீர்னி கஞ்சின்னு சொல்லுவாங்க ஆ
ஆ பீர்னி கஞ்சி அது தெரியு அது அந்த ரவைல பண்ணுவாங்க
ஆ ரவைலயு போடுவாங்க இல்லன்னா கோதும ரவாவுலு செய்வாங்க ஆ அது ஒரு ஆ அதுவு செய்வாங்க எங்க ஊரு சைடு இதெல்லா லா வட்டலப்போ இந்த ஸ்வீட்டு அப்புறோ வந்து
கண்டிப்பா அது சாப் சாப்பாடுனா சாப்பாடுனாலே வந்து அந்த ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா இருக்கு அது வித்தியாசப்படும் செய்முறையா இருக்கட்டு அந்த பக்குவமா இருக்கட்டு அத பதப்படுத் பத்தர விதமா இருக்கட்டு அதெல்லாமே வந்து ஊருக்கு ஊர் வித்தியாசப்படு என்ன இப்ப நீங்க சொல்றது எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்தப் இந்த பேர் எல்லா நா வந்து இது பண்ணதே இல்ல எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு ஓ இப்டி எல்லா இருக்குமா அப்டின்னு
ஆமா ஒவ்வொரு ஏரா அப்ப வ இப்ப இத இப்ப வந்து திருநெல்வேலி சைடு எல்லா பாத்தீங்கனா அவங்கல்லா வந்து சொதினு ஒன்னு வெப்பாங்க சொதினு ஒன்னு வெப்பாங்க ஆ ஆமா இப்ப கோயம்புத்தூர் சை ஒவ்வா ஆ சாப்பாடு இருக்கு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒவ்வொரு சாப்பாடு இருக்கு சொல்ல முடியாது எங்கள்ளா மாசி கருவா டுல ஒரு தொக்கு வெப்பாங்க அது சாப்ட்டுருக்
ம் ம் ம் ம் மாசி கருவாடு ஆ சாப்ட்டுருக்க சாப்ட்டுருக்க ம்
அது தேங்காவ வச்சி சின்ன வெக்காயோ பட்ட மொளகா எல்லா வெச்சி ஆ அத வந்து கருவா அந்த மாசி கருவாட சுட்டுட்டு அத இத வெச் சி சும்மா அரப்பாங்க தட்டி சூப்பரா இருக்கு அது அ மாசி கருவாடு
தோழி அந்த இதெல்லாமே வந்து அதெல்லா வந்து அப்டியே அந்த அந்த காலத்தோடே அது அப்டியே இதாயடுச்சுன்னா சில பேர் மட்டு அத தினோ எடுத்து செஞ்சு பிள்ளைங்களுக்கு குடுக்குறாங்க
ம் இல்ல எங்க ஊர் சைடு எல்லா இடியாப்பத்துக் க்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் எல்லா வச்சாங்கன்னா இடியாப்பத்துக்கு வந்து அந்த மாசி கருவாடு தொக்கு இருக்கு கண்டிப்பா
செரி தோழி செரி தோழி நம்மளோட நேரோ முடிஞ்சிருச்சு நம்ம இன்னொரு அழைப்புல பேசலா தோழி ம்
ஆ வணக்கோ